ம் வணக்கம் நல்லாருக்கீங்ளா? ம் நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க ம் நானு நல்லாருக்கே ம் எல்லாரு நல்லாருக்காங்க ஒங்க வீட் ல எப்டி இருக்காங்க?
ககாங்க
ம் சொல்லுங்க
சாப்டாச்சா இனிமேல் தானா
இனிமேல் தா சிஸ்டர் சாப்புண்ணு நீங்க சாப்டீங்ளா?
இல்லெல்ல மத்தியான சாப்டாச்சு நைட்டு இனிமெ சாப்டனு
ம் என்ன சாப்பாடு நைட்டுக்கு?
நைட்டுக்கு வந்து ஆப்பொ ஆப்பொ சட்னி
ம் ம்
அங்க என சாப்பாடு?
எங்க வீட்ல இடியாப்பம் தேங்காப்பால்
தேங்காபால்
ம் பகல்ல சாப்டா எல்லாரு அந்த இடியாப்பத்துக் தூக்கொ வருது அப்டின்றாங்களா
ஆ அதுனால நைட்டு சாப்ட வச்சு வச்சுருக்கீங்க மதியான என்ன சாப்பாடு செய்வீங்க?
மதிய வந்து சாம்பார் உருளக்கெழங்கு
செர் செர் வெறு சாம்பார் உருளக்கெழங்கு பொரியல் அப்டிதான
மா
இந்த சூற மீன் சொல்லுவாங்கல
புரியில
சூற மீன் சொல்லுவாங்கல்ல
ம் ம் ஆமா
சூற மீன் கொழம்பு அ ப்புற இறால் ரோஸ்ட்டு அப்புறொ நெத்திலி மீன் பொரிச்சது
அப்றம் எப்டி போது லைஃப்லா உங்களுக்கு
நல்லா போகுது
ம்
எத்தன பசங்க ஒங்களுக்கு?
எனக்கா ரெண்டு பைய உங்ளுக்கு?
எனக்கு ஒரு பொண்ணுதா இப்ப தா ஒரு வயசு ஆகுது
எப்டி வச்சு மேய் கிறிங்க
சண்ட பாதி நேரோ அம்மா ஆமாமா அவுங்க என்ன பண்றது
புரில
அதனால கொஞ்சோ ஃப்ரீயா இருக்க
இல்லனா
ம் மா இல்லனா சேட்ட அதிகமா இருக்குல
ஆம்மாமா நானிங்க தனியா இருக்கறதால ரெண்டு பேரையு வச் சி சமாளிக்கறது ஒ ஒரே கஷ்டோ அது ரெண்டு பாயா இருக்கறதால ரொம்ப ஹத் சேட்ட நம்ம இப்டி வேல செஞ்சுட்டு இப்டி வர்றதுக்குள்ள அ இங்கிட்டு ஒரு ரகல பண்ணி வச்சருவானுங்க
உங்க எத்தனா வகுப் பு படிச்சிட்ருக்காங்க
பெரியவ வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சின்னவ இப்ப தா எல் கே ஜி போறா ஆ
எல் கே ஜி
ஆமா இப்பதா எல் எல் கே ஜி ஆமா ரொம்ப கேப் அஸ் போமேல அந்த மாி அங்க பைய என்னப் அங்க உங் பையனா பொண்ணா உங்ளுக்கு
பொண்ணு பொண்ணு இப்ப தா ஒரு வயசாவுது
ஒரு வயசு ஸ்கூலுக்கு போனா கொஞ்ச நிம்மதியா ஓகே ஓகே
ஆமா
ஆ ஸ்கூலுக்கு போயிட்டா தா நிம்மதி ஃப்ரியாருக்கும் இப்ப தா எனக்கு இப்ப ரெண்டுப் பெரும் ஸ்கூலுக் போறான்களா இப்ப தா கொஞ்சோ ஃப்ரீயாருக்கு முன்னெல்லா ரொம்ப கஷ்டமா இருக் இருந்தது இப்ப கொஞ்ச ஃப்ரீ ஆகிட்ட ம்
சேரி அது இல்லாம இப்ப நா கொஞ்ச பா பாக்குற ஸ்டேஜ் ரொம்ப கூர்மையா பாக்குறஸ்டேஜ்
ஆமா ஆமாம உன்னிப்பா கவனிக்கணுண்ட தூக்கி எதா வாயில வச்சுட்டானா அவ்ளோதா ஆ அதா பெரிய கஷ்டமே எத வேணாலு ஆமா ஆ எத வேணா சமாளிச்சிட்லா இந்த கை கொழந்தைங்கள சமாளிக் கிறத பெரிய விஷியமே
கொஞ்ச இப்ப நடக்க ஆரம்பிஸ்டாளா
ஆ ஆ
போய்டுவா அங்கபோய் என்னது பஸ்ட் அது எ இந்த கேஸ் சிலிண்ட்ரத சிலிண்ட்ரு இருக்குலா அந்த ஓசதாவங்களுக்கு கைல கிடைக்கு ஆ அதுதா பெரும் இதாருக்கு க
ம் ம் இப்பதா இந்த இது மேரி கேட்டு மாரிலா விக்குதில்ல
ஆமா ஆமா இங்க வந்து என்னன்னா எங்க வீட்டு எப்டினு ரயில்பெட்டி மாரி உள்ள வீடு
ஓ ஓ ஆ ஆ ஒரே ஹால் மாரி நடுவுல தடுப்பு வரும் அந்த மா
தடுப்பில்ல புள்ள அப்டியே நேரா நடந்தே துட்டே இருக்கு கிச்சனுகு போனா
ஆ ஓ ஓ ஆ ஆ
அடியே ரொம்ப தூரோ ரெண்டு ஆளு கிச்சனுக்கு ரொம்பதுா
ஆ ஆ ஓக்கே ஓக்கே இங்க எந்த ஊரு
நாங்கு தமிழ்நாட்டு கீழ ரொம்ப கீழ
அப்புறோ
அப்புறோ நைட் சமச்சி வெச்சாச்சா
இல்ல இல்ல இனிமேதா ஸ்டார்ட் பண்ணணு பசங்க இப்பதா முடி வெட்டப் போயிருக்கானுங்க பகல்ல ஸ்கூல் இருக்குர்தாலபோ முடியல காலையில
ஆ ஆ நாளைகி கடையு புட்டு முடி வெட்றகட ஆ முடிவெட்டற கடையு பூட்டு
ரொம்ப கூட்டமா இருக்கு எல்லா டேஸுமே கூட்டமா இருக்கு மோஸ்லி சண்டேதா ஃபிரீயா இரு போதுஸ் சண்டேவு ரொம்ப அதிகமான கூட்டமா இருக் க்கு அந்த முடி வெட்டற கடயெல்லா அதனாலவே நைட்டு இப்பதா எங்க மாமனார் கூட்டிட்டு போயிருக்காங்க
முடி வெட்ட
ம் ம் நீங்க வீட்டுக்கார அழுப்பி பிசி சோ அதனால இவ்ர் கூட்டிட்டு போயிருக்கார் சேரி யாராது கூட்டிட்டு போட்டோ அப்பிடின்னுட்டு விட்டர்றது
சேர் சே
ம்
முடி வெ டியோட்டு ஸ்டைலா வந்து நிப்பாங்க
ஆ ஆமா ஆ அவனுங்களுக்கு இப்ப வந்து அத குளிச்சு ட்டு ரெடி பண்ணி மேகப் பண்ணிவுடன்னுப்வ இவ வேற
ஆ அபுதுரே நேரோ போயிரு இல்ல பிரியாணி செய்யாவே தெரியாது ஆ எனக்கு வேற என்ன செய்ய தெரியு பிரியாணி மட்டு செய்ய தெரியாது
ஆஆ சே -சேரி ஆ பிரியாணிதா இருக்குல் ஈஸி கடக்கடனு செஞ்சிவச்சரலா மத்ததெல்லா கொஞ்சோ கஷ் த்த நமக்கு
அது அவ்ளவா செய்யறது இல்ல எதோ ஆசப்பட்டா கடைல ஒரு நாள் வாங்கி சாப் ட்றது
ஆ ஆ
றது ஆனா அந்த அந்த மாரி டேஸ்ட் ச்சு வராதில்ல அதனால
அது ஒ ஃபஸ்ட்டு நீங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பண்ணா ஒரு ஃபைவ் டைம்ஸ் ட்ரை பண்ணா சோ அது ஆறாவது தடவ உங்களுக்கு கரெக்டா வந்துரு அது எனக்குமே ஆரம்பத்துல அப்பிடிதா இருந்தது ஆனா ஒரு ஒரு தடவயு ஒரு ஒரு டெஸ்ட் வந்துக்கிட்டே இருந்துது இப்ப கொஞ்ச நல்லா வருது அது நம்ம அ இப்ப நா சொன்ன மாரி யூ டூப்தா நமக்கு
அது யூடியூப்ல பாத்து செய்தாலு நம்மளுக்கு பயோ ஒருபாடு ஒழுங்கா வருமோ வராதோன்னு
அஹ ஆ நீங்க கூ இது
ஆமா ஜாயிண்ட் ஃபேமிலிதா
அப்டின்னும்போது செரி வராது இப்ப நம்ம இங்க தனியா இருக்கற மாரி இ
நம்மளுக்கே மொதல்ல ரெண்டு மூணு வாட்டி
ஆமா கொஞ்சோ நம்ப வீட்ல அட்ஜஸ் பண்ணிப்பாங்க மத்தவங்க நம்ம ஜாயின் ஃபேமிலின்னும் போது அது ஒரு சில பேரு அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க அது கொஞ்ச கஷ்டோ
அப் அழுவுறாங்களா கொழந்த
ஆ ஆ அது அம்மா வீட்ல இருக்கறனால அம் லாஸ்ட்ல பாக்கறது
ஆ ஆ சரி சரி
இப்பந்தா அங்க மேல் கழுவிவுட்டு கொண்டு விட்ருவே
உங்களுக்கு ஏதாவது வேல ஒர்க் பண்றீங்களா வேற எதாவது
இல்லெல்ல வீட்லதா இருக்கே
ம் ம்
அதா அதா நா பிளஸ் டூ தா முடிச்சிருக்கே நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
நா பி எ இங்கிலீஷ் படிச்சிருக்கே ம் நா எதுமே போல வீட்லதா இருக்கே
ஓ
எங்க பசங்க ஆ அதேதா பசங்கள வச் சுகிட்டு ஒ நம்பளுக்கு ஒடனே கல்யாண ஆயிடுதா அந்த கல இது படுச்சு முடுச்சோனே அந்த ப சங்கள வச்சி மேய்கிறதா கரெக்டா இருக்கு இவுங்களா கொஞ்ச பெருசானா எதாவுது ஒர்க் போனு அதுக்கப்புறந்தா
இன்னு கொஞ்ச கூட வளந்தா போலா
ஆ
இன்னி கொஞ்ச கூட வளந்தா போகலா
அதுதா சொல்றே இப்ப சின்னவ இப்ப ஒரு ஃப தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர் அந்த மாரி போயிட்டானா கொஞ்சொ அவுங்கவுங்க வேல அவுங்கவுங்க பாத்துக்குவாங்க அதுக்கப்றோ நம்ம போறது கொஞ்ச ஈஸியா இருக்கு அதுனால அப்ப போய்க்கலா இப்பொ போறது கொஞ்ச கஷ்டமா இரு க்கு இப்ப அவனு ரொம்ப கொழந்தையா இரு க்கா பெரியவனுமே எதுக்கெடுத்தாலு அ ம்மா அம்மா அம்மா தா ரெண்டு பேருக்குமே ஊட்டி வுடனு எல்லாமே நம்மளே தா
ஆமா செல பசங்க அப்டிதா
ஸ்கூல்ல வந்து சாப்ட்ருங்க ஆனா வீட்ல வந்து பெரியவ ஊட்டிதா வுடணு அப்டின்னுவா சின்னவ அதுக்கு மேல கை அவ கை அல்லா எது எதுக்குதா குடுத்துருக்கான்னே தெரியில கை கை இது தானா எடுத் து சாப்டவே மாட்டா இதே ஹோட்டலுக்லா போட்டு சாப்டுவா வீட்லனா நீதா ஊட்டணு அப்டின்ருவா அந்த மாரி ஒரு அல
வீட்ல ஊட்டி உட்டாதா சாப்புட்றது
ஆமா வீட்ல மட்டு ஊட்டி வுட்டா சாப்புர்றது இந்த இது சிக்கன் லாலிபப் இப்ப இந்தமாரில எாதாவது வாங்கிட்டு வரட்டு கே சி அந்த மாதி கடைகள்ல அது மட்டும் கையில தானா எடு எடுத்து சாப்பிடுவா இப்ப நம்ம இதெல்லா மட் மட்ட அவனுக்கு சாப்படுறதுக்கு அவ்வளவு வலிக்குது
அதா அதா இதுவே வீட்ல செய்ற சாப்பாடு வந்து கு குடுத்து பாருங்க போகவே செய்யாது
இதெல்லா இப்ப வெஜ் எல்லா கொடுத்தோனா அததுவு சாப்பிடவே மாட்டோ
ஆமா எவோ எல்லா பசங்களு அதுதா நல்ல நான்வெஜ் நல்லா போகு நான் வெஜ் சில நல்லா போகு
ஆ நான்வெஜை விட அவங்களுக்கு எதுவுமே இருக்க கூடாது அந்த வெங்காய தக் களி எதுவுமே இல்லாம குடுக்கணும்னு வானுங்க அது வேற ஒரு பக்க கடுப்பேத்துவானுங்க அதெல்லா சாப்பிட்டாதா உடம்புக்கு நல்லது அதுவு சாப்ட மாட்டானுங்க இவ நல்லா ரொம்ப பண்ணுவானுங்கானா கொஞ்ச
இ ஏன் பொண்ணு எடுத்துட்டுவைங்களா இ சாதத்து கூட மீனை வச்சு குடுத்தா அந்த மீனு மட்டு தா போகணமே தர சாத போகா
அய்யய்யோ ஆ நெறைய சாய் ஆ எத்தன வயசு ஆகுது இப்போ ஆ ஆ
ஒரு வயசு ஒரு மாசந்தா ஆகுது
ம் ம் மதியானத்துல இந்த பருப்பு சாதம் இந்த மாதிரிலா அடிச் அச்சி நீங்க கொடுத்தீங்கன்னா அதெலா கொடுக்குறீங்
இல்ல இல்ல நம்மள சாப்ர சாப்
அதுதா அதுலயே பருப்பு சாதம் அதுமரி எல்லா கொடுக் மிஸ் சாம்பார் ரசம் கார கொழம்பு அதுமரி நீங்க வைக்கதெல்லா கொடுப்பீங்க
ஆமா ஆமா ரசல்லா நல்லா சாப்பிடா ஆனா கொஞ்ச எரிப்பலா நல்ல சாப்பிடுவோ
ம்
எரிப்பல்ல நல்ல கொஞ்ச காரமாக கொண்டதல்லா நல்லா சாப்டுவோ
ஆ ஆ நீங்க பேசர்து ஒரு செகண்டல இது பண்ணி இதுவாகி கேக்குது
ஆ கேக்குதா இப்போ
ஆ கேக்குது
காரம் உள்ள சாப்பாடுல்லா குடுத்தா நல் அது நல்ல
எது குடுத்தாலுமே நெய் கொஞ்சோ கூட சேத்திங்கன்னா கொஞ்சோ ஒட்டா ஒடம்புக்கும் நல்லது ஹெல்தி நம்ம இப்பெல்லா எதுமே ஆறு ப்வ எதுவுமே ஆர்கானிக்கானதா எதுவுமே நம்ம சாப்றது கெடயாது எல்லாமே கலப்படமா தா நம்ம சாப்ப பறோம் இந்த மேரி ஏதாவதுன்னா நம்ம கொழந்தைங்களுக்கு கொஞ்சோ ஹெல்தியாவு இருக்கு
ம் பிலவ பிலர்ர இது ரேஷல்ஸு மறக்க அவ பிளாஸ்க் கீல் சீட்ல தா வருது
ங்ளா குட்டி குட்டி குட்டியா இருக்கு உப்பு பாருங்க அதுல ஹேமத்த
ஆமா ஆமா இப்ப எல்லாமே கலப்படந்தா
ஆமா ரேஷன் அரிசி உம் ரேஷன் அரிசில்ல அந்த உள் த்துவந்து இது இருக்கு வெள்ள வெள்ளையா ஒரு மாரி வருது இப்ப நார்மலா நீங்க அரிசிய ஊற வச்சீங்கன்னா அது வந்து நல்லா இருக்கு நார்மலான அரிசி நல்லாருக்கு அதுலயு இந்த பிளாஸ்டிக் இருக்குது அப்டி நைஸ் நைஸா ஆவுது அப்டியே
ஆமா அது தண்ணீல தான்ந்துது நம்ம கழுவ அரிசி கழுவுங்க தண்ணியில அப்டி தெரியுது மேல வந்து தனியாங்க நிக்குது அப்டி
உம் உம் அதுதா நல்லாவே தெரியுது இது எது எதுல வுட்டாலு கலப்புற தா என்னதா பண்றது எப்டிதா வாழ்றதுன்னே தெரியல அதுத பிளாஸ்டிக்க கலக்குறதால நம்ம உடம்பக்கு வியாதியா ஒரே கஷ்டமா இருக்
ஆமா ஆமா சேரி தோழி உங்கள்ட பேசுனா ரொம்ப சந்தோஷோ தோழி